அதாம் ஆ நல்லா இருக்கேன் நீங்க எப்டி இருக்கீங்க
நானும் நல்லா இருக்கேன் தோழி சாப்டீங்களா
உங்களோட இதுல ஏதோ சவுண்ட் வருது
இல்ல தோழி
இல்ல இப்ப சுத்தி சவுண்டா இருக்கு அததான் கேக்குறேன்
இப்ப கேக்குதா தோழி உங்களுக்கு
கே கேக்குது ஓகே ஓகே கொஞ்சம் நீங்க எடையா வந்து பேசுங்க
தோழிங்க திருவிழா தோழி அதனால கொஞ்சம் ஓரளவு சவுண்டுள கிளியரா இருக்காதுன்னு நெனைக்கிறேன்
அப்டிங்களா செரி ஓகே பேசு பேசுங்க ஏனா நீங்க பேசுறது கேக்குது ஓகே
செரிங்க தோழி செரிங்க தோழி சாப்ட்டீங்களா என்ன சாப்ட்டீங்க ஓரளவ் போயிட்ருக்கு தோழி ஸ்டார்டிங் நேத்து தா ஸ்டார்ட்டு
அப்டிங்ளா
ஆமா தோழி
திருவிழானாலே வந்து ஒரு செம்மையான ஒரு வைபா இருக்குமே
கண்டிப்பா தோழி ஆனா எனக்கெல்லா திருவிழா அவுளுக்கு கடுப்பாதா தோழி இருக்கு அ ஏன் தெர்ல எனக் போனா புடிக்கு மத்தபடி ஏன் தெர்ல ஆனாலே என்னன் தெர்ல கடுப்பா இருக்கு
ஏன்னா நெறைய வேல இருக்கு
அது இல்லாம வேல இருக்கு அதே வீட்ல நெறைய வீட்டுக் போவோ அதே மாரி வெளிப் சுத்தமா எனக் அந்த வெயில்னா சுத்தமா எனக் புடிக்காது
இப்ப சம்ம வெயில் அடிக்கிது அ அடிக்கிற வெயிலு பாத்தாலே வந்து பாத்தீன்னா நம்ளுக்கு கிறுகிறுன் ஆகுது என்னடா இது இப்டி வெயில் அடிக்குதே அப்டின்ட்டு
கண்டிப்பா அது எப்டிதா வெயில்லா அப்டி தெரிறாங்கன் தெரியில ஆனா நம்ளாலா முடியாது சாமி
ஐயோ அது சுத்தமா முடியலங்க நீங்க வேற அப்டி வெயில் அப்டி போயிட்டு வந்தாலே அப்டி கிறு கிறுன்னுது மயக்கமா என்னடா இது அப்டி பாத்தா இந்த வெயிலோட தாக்க வந்து தாங்க முடியல வேற அது நைட் டைம் எல்லா வந்து பாத் பாதீனா ரொம்ப வந்து அனல் அடிக்குது என்னதா அந்த எ ஏர் கூலர் அது இது போட்டாலு அந்த பாயில் தாங்க மாட்டிது
கண்டிப்பா தோழி என்ன பண்ணாலு இந்த வெயில்லா நம்மளால தாங்கவே முடியாது அப்டிதா ஓடுது
அது இந்த கொழந்தைங்களா எப்டிதா ஸ்கூலுக்கெல்லா போயிட்டு வருதுகளே தெரியுமதாது இந்த மாதி பேரன்ட்ஸ் வந்து பாத்தீங்கனா கொழந்தைங்களுக்கு எல் கே ஜி யு கே ஜி கொழந்தைங்களா ஆஃப்டே போல எப்பமே எங்க ஸ்கூ எங்க வீடு எதிரிக் எ ஆ எங்களுக் எங்க் ஸ்கூ எங்க வீடு எதிர்கவே ஸ்கூல் இருக்கு அப்டி இருக்கும்பொழுது எல்லா பேரண்ட்ஸ்சு ஆ எல்லா பேரண்ட்ஸ்சு வந்து பாத்தேனா வெயிலு உச்சி வெயில்ல பதனொன்னே முக்கா ஒரு மணிக்தா வந்து நிக்கறாங்க எப்படா கேட் அ தெறப்பாங்க அப்டின்ட்டு யார்ரா நீங்க ஆமா யாரா நீங்க அடிக்கிற வெயில கொழந்தை கூட்டு போயிருவீங்க அது கொழந்தைங்களா வந்து பாத்தீங்கனா அழுதுட் ட்டு வருதுங்க சிலது சிரிச்சுக்கிட்டு வருதுங்க இதெல்லா பாக்கம்போது காமெடியா இருக்கா அது ஒரு மாத்ரியா ஓகே நல்லா இருக்கே பாவ பேரண்ட்ஸ் தா வந்து பாவ இந்த சாப்பாடு கொண்ட்டு வர்றது அதெல்லா குடுக்கும்பொழுதுதா அந்த வெய்யி உச்சி வெயில யார்ரா நீங்க வெளிய வந் சுத்தறீங்க அப்டின்ற மாரிதா இருக்
கண்டிப்பா தோழி ஆனா வந்து வெயில் மட்டு ஏன்தா இப்டி அடிக்குதுன் தெர்ல குளிர்ச்சியா நம்ம என்ன சாப்ட்டாலுமே அந்த வெயில இன்னு தூ க்கி தா காட்டுதோ தவிர அது இறக்கவே மாட்டேங்கிது அந்த வெயில நானு என்னென்னமோ பண்ணி பாக்றே பிரிட்ஜ்ல வெச்சு அது இதுனு அது ஜுஸ் போட்டு குடிக்கற்தா இருக்கட்டு அது இதுன் செஞ்சு சாப்பட்றதா இருக்கட்டு எல்லா கூலிங்கா பண்ணி சாப்டுவே
அப்பயுமே வேலை ஆகமாட்
என்னா பண்றது அடிக்கிற வெயில் அந்த மாரி ஆயிச்சு இதெல்லா கேக்கும் பொழுது ஏன்னா நம்ம ஊர் என்னதா வெயில் அடிச்சாலு ப எல்லாரு வந்து பாத்தினா இந்த கூலிங் ஐட்டம் தேடி போற மாட்றாங்க டீ காஃபி தேடிதா போறாங்க
நானு ஒரு டீ காஃபி பைத்தியந்தா தோழி ஆனா வந்து இந்த வ வந் அதுக்கப்பற அந்த சாய்ந்திரு மதிய கால்ல இவ்வளதா டீ குடிக்கறது மித்தபடி பாத்திங்கனா ஃபுல்லாவே இந்த ஜூஸ் ஐட்டம்ஸேதா யூஸ் பண்ணிக்கறது
அது எங்க பாப்பால ஜூஸ் போட்டு குடுமான் கேக்கற அளவுக்கு வந்துருச்சு
ம் ஏன்னா கொழந்தைங்லால கூட ரொம்ப தாங்கு முடில அந்த அளவுக்கு வெயிலு வாட்டி வதைக்குது
கண்டிப்பா தோழி இதுக்கான முடிவு மழக்கா வந்தாதா ஆனா மழக்கால வந்தாலுமே அதையு சும்மா விடறமா ஏன்டா மழ பேய்து ஏன்டா இப்படி மழை பேஞ்சுட்டே இருக்குன்தா சொல்லிட்ருக்கோ
அது கூட ஏத்துக்கலா போல எனக்கு தெரிஞ்சு அந்த மழைய கூட ஏன்னா இருக்கத்துல உச்சகட்ட கடுப்பு என்னன்னா வெய் காலத்துல இப்ப வெய் காலத்துல கரண்ட் ஆஃப் பண்ணி விடுறதுதா
கண்டிப்பா
ஐயோ அதெல்லா இது பண்ணும்போது யாரா நீங்க ஏன்டா இப்டி உயிர வாங்கறிங்க ஆல்ரெடி இப்யு ஒடம்பெலா எரியுது இது வேற பத்தாதுக்கு கரண்ட் ஆஃப் பண்ணி இன்னு கொஞ்ச எரிச்சல கெளப்பறிங்ளேடா அப்பின்ற மார்தா இருக்கு
இது வேற இப்ப பிரச்சனையா இருக்கு கரண்ட்ட வேற சும்மா சும்மா எதுக்குத்தா ஆஃப் பண்றானுங்கனே தெர்ல முப்பத்ரெண்டு வாட்டி ஆஃப் பண்றாங்க நைட்லயு சரி பகல்லயு சரி
அப்பா ரொம்ப கடுப்பு
என்னது சரி
ம் ரொம்பவே கடுப்பான ஒரு விஷயமாக இருக் எனக் தெரிஞ்சு ஈ பி கார பக்கத்துல இருக்குவா போல வெப்பாயிச்சுன்னா ஆஃப் பண்ணி விட்ருவா போல
கண்டிப்பா தோழி அவனுக்கு என்ன கடுப்புல இருக்கறானோ ஏற்கனவே ரொம்ப கடுப்பு இருக்கறானுக அதனால வந்து ஆமா பைத்தியா காரனாட்டொ
உம்
அச்சச்சோ
என்ன குழந்தைக்கு வந்து ஸ்கூல் லீவா இல்ல வந்து பக்கத்துல நல்லா சதங் கேக்குது திருபிழா வைப்ல தா போலேயே
ஆமா தோழி முடியல கட்டுப்படுத்த முடில இங்கே பாருங்கம்மா போய் வெளில போய் விள்யாடு போ ஐயோ சாமி சொல்லுங்க தோழி
அவங்கள எல்லா வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அது நைட் டைம்லெல்லா கூட்டுன் போனா வச்சிக்கோ அத வாங்கிதா இத வாங்கிதான்னு வாங்களே
கண்டிப்பா தோழி ஆனா இந்த பிள்ளைங்கல்லா வச்சி கிட்டு எப்டித்தா ஓட்றதுனே தெர்லைங் யாண்டா எனக்கெலா சொல்லப்போனா ஏன்டா கொழந்தைய பெத்துக்கிட்டோன்றுக்கு அந்த அளவுக்கு கடுப்பாருக்கு பொரிச்சு ன்ன ஒர்க்கு பாக்க முடில தோழி வீட்ல எந்த வேலையு செய்ய முடில இவங்கள சுத்தி சுத்தி நடந்துட்டு இருக்கிறதா வேலையா இருக்கு
ஆமா கொழந்தைய கவனிச்சிட்டே இருக்கணுன் வாங்க ஏனா என்னோட அக்கா பைய அந்த மேர்தா சும்மா அப்படியே எத்து எதுமோ காய எடுத்து வாய்க்குள்ள போட்டு கிட்டு ஆ ஆன்றங்கா ஒரு செகண்ட் கண்ணு வந் மூடக்கூடாதுன்றாங்க அந்த வேலக்கோ எதனா சேட்ட பண்றாங்க
கண்டிப்பா தோழி ஏன்தா இப்டி இருக்குதுன்னு தெரில பிள்ளைங்களா
ம்
பாவோ அப்டின் தா நெனைக்கறதுல்ல
ஆ இல் பாவலா நெனைக்கறது இல்ல வெச்சி செய்றது
ஆமா அவ்ளோ ஒரு கஷ்டப்படுத்துறதுன்னு பாத்தா அந்த புள்ளைங்களா தா இருக்கோ ஓரளவு ஓரளவு வந்ததுக்கு அப்றோ ஓகே ஒத்துக்குமா என்னமோ தெரில நல்லா இருக்குமா என்ன
ம்
ம்
ரொம்ப ரொம்ப சேட்டா பச்ச பசங்களாவே வளர்ரங்க எனக்கு தெரிஞ்சி ஃபோன் குடுத் தா அமைதியா இருந்துறாங்க ஃபோன் எடுத்துட்டுன்னா அவங்க ஒரு ஆக்ரோஷோ ஆகுது இப்ப என்னமோ வந்து டபள்யூ டபள்யூ மேட்ச் வரா மேரி வைத்துல குத்தர்த்து அங்க குத்தர்த்து இங்க குத்தர்த்து
ஆனா போன் முக்கியமா சொல்லப்போனா குடுக்கவே கூடாது தோழி அதுதா தப்பான ஒரு விஷ்யோ
ஆமா அது கரைட்டு தா நம்மல்லா நாங்கல்லா சின்ன வயசா இருக்கும் போழுது பாத்தீங்கன்னா டிவி தா அதுவோ டோரா பூச்சி சின்சானு அப்டி பாத்து வளந்த பசங்க தானே நபலா எங்களா ஃபோரே ட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோவிட் டைம் அப்ல்லா வந்துசு ஸ்கூல் படிக்கும் போது அப்பதா வந்து செரி ஓகே கோவிட் டைம்னால வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் ஃபர்ஸ்ட் இயரு அப்பெல்லா செரி சொல்லிட்டு ஸ்போன் வாங்கி குடுத்தாங்க அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்னிருந்த அந்த அளவுக்கல்லா நம்பளுக்கு தெரியாது டிக் டாக் அது மாரி தா இருக்கோ அது ஒரு உலகோ வந்து தனியாவே இருந்துது ஜாலியா காலேஜ் போயிட்டு வரத்து ஸ்கூல் போயிட்டு வரத்து அப்டின்ட்டு
கண்டிப்பா தோழி ஆனா வந்து இப்ப இருக்குற ஜென்ரேஷன் ல பா த்தீங்கன்னா அதே தா ஓடுது பாத்தீங்களா நம்ம காலத்துல என்னன்ன இருந்துச்சி சோ அந்த இல்ல இப்ப வரையோ ஓடிட்டு தா இருக் புதுசா எந்த மா
கொழந்தைகளுக்கு புரியல அதாவது அந்த அடம் பிடிக்கறத்து நம்ப அம்மா அப்பா ல்லா ரெண்டு அடி அடிச்சா கம்முனு கப்பு சப்புனு ஆய்டுவோ
ஆமா
இப்ப இருக்க பசங்கள்ல்லா அப்டி கடய எதித்து பேசுறது குட்டியா தம்மாத்துண்டா இருக்கு வாயாடுதுங்க பையன் ஆமா
கண்டிப்பா தோழி அது ஏ தா அப்டி வாய் பேசுதுன்னே தெரியல தோழி அதா நம்மள விட டபுள் மடங்கு பேசுதுங்க
ஆமா அவங்க கேக்குற ஒவ்வொரு கேள்வி ஷாக்கா ஆற மாதிரி இருக்கு என்னடா இது எங்கன்றட கத்தினு வர்ற நீங்களா அப்டின்ட்டு
கேட்டா எங்க பாப்பாளாலா ஏதாவது கேள்வி கேட்டோம்னா அமைதியாவே இருக்கு நம்ம ஏதாவது திட்டணும்னு வெச்சிகோகல ஏ ஒன்னுயே நீயே திட்டு அப்ற என்ன நீ திட்ற அப்பா ட சொல்லுவ வந்து என்ன நானே திட்டிக்குணுமா
ஆ
நானு உன்ன மாதிரி சேட்ட பண்றனா அப்டின்னா நீதா சேட்ட பண்ற நானா சேட் க்றே அப்டின்னுச் நால்லா நல்ல பாப் குட் கேளு அப்டின்னுட்டு அந்த பிள்ளயே சொல்லிக்குது
வேற வழி இல்ல நம்ம சொல்ல மாட்றோ அப்டின்ட்டு அவுங்களே சொல்லிக்கிறாங்க
நாம்மா நமக்குதா தெரியு அது குட் கேலா பேட் கேலானு
படுத்துற கஷ்டத்திலயே தெரிஞ்சிரு
சாப்பாடு ஒழுங்கா சாப்பாடு சாப்பிட்டு துரு துருன்னு ஓடி வெளாடுச்சுன்னா தெரியாது சாப்பாடு ஒழுங்கா சாப்பிட மாட்டேதுங்க ஆ ஓ சேட்ட கொழந்தங்க எத்தனா ஒரு பொருள் இருந்த இஸ்த்து கீழ கடாசி அத ஒடச்சி ரெண்டாக்கி கையில கொட் அதா நிம்மதியா இருக்கு
கண்டிப்பா தோழி
இதெல்லா பாக்கும்போது என்னடா இது இதெல்லா எங்களோட அக்கா பசங்க பண்றதுல்லா பாப்ப ஒண்ணு ஒண்ணு ஆப்போசிட்டா இருக்கு ஒண்ணு அமைதியா இருக்கு ஒண்ணு வந்து துரு துருன்னு இருக்கு இன்னொன்னு பாத்தீன்னா வந்து குடு குடு குடுன்னு கல் எதுக்கு போது ஏன் போது ரே தெரியாது ரோட்ல போய் கல் எடு த்து வாயில போட்டுக்கு ஆமா அது கல் அழகா அழகா ஷேப் இருந்தா எடுத்து வாயில போட்டுப்பாரு எத்து ரெண்டு அடி அடிச்சு நம்மத் இது பண்ணு ரொம்ப துரு துருண்ணு இருப்பா இப்ப பரவாயில்ல கொஞ்சமாச்சு அப்பெல்லா அந்த குழந்த சனத் தோ ஒண்ணுமே தெரியாதுல்லியா ரொம்ப பண்ணுவாங்க
குட் நைட்
கண்டிப்பாங்க நெறைய விஷியம் பேசுறோ நெறைய உங்க கிட்ட பகிந்தோ உங்க கூட பேசலா ரொம்ப சந்தோஷங்க நன்றி
நன்றி தோழி
நன்றி